நீங்க எப்டி இருக்கீங்க?
நல்லா இருக்கே என்னா திடீர்னு கால் பண்ணிருக்கீங்க?
ஆமா ஒரு விஷயம் பத்தி கேக்கணு
சொல்லுங்ப்பா
ஆமா ஆமா நம்ம இந்த ஆ அக்ரிகல்ச்சர் பத்திதா ஒண்ணு கேக்கணுன்னு நெனச்சே
சரி சொ கே கேளுங்க எனக்கு தெரிஞ்சத சொல்றே
சரி சரி நம்ம இப்போ நா அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் பண்லான்னு இருக்கே நம்ம அது பண்ற அது வந்து எங் எப்டி வெத வாங்கணு எந்த மாரியான பயிர்கள ஆ இது பண்ணணு எந்த அந்தந்த என்ன சொல்றது காலநிலைக்கு ஏற்ப வந்து நம்ம வந்து பயிர்கள வந்து ஆ அ வெளைவிச்சாதான ஆ வெளவிச்சாதா அதோட பயன்கள் வந்து முழுமையா கெடைக்கு அத கொஞ்ச சொல்றீங்களா எனக்கு உங்க வீட்ல என்ன மாரி பண்றீங்க நீங்களு விவசாயம்தான உங்க அப்பா
ஆமாப்பா ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இருந்தோ ஆனா இப்பத்தக்கி விவசாயம் பண்றதுல இல்ல ஏன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே சென்னை சைடு வந்துட்டாங்களா அதனால இப்பதக்கி விவசாயோன்றது அப்பாக்கும் வயசு ஆயிடுச்சுன்றதுனால பண்றது கெடையாது
சரி சரி சரி அப் அப்ப நீங்க என்ன போட்டீங்க நெல்லு மட்டு போட்டீங்களோ
இந்த ம் இப்பத்திக்கு ட்ரெண்டிங்கா போறது வந்து பாத்தீங்னா ஆ இந்த நாட்டு ரக நெல் இருக்கு பாத்தீங்களா ஆ பாரம்பரிய நெல் வகைகள் இந்த கா ப்டியா நம் கருங்குரு வை கருப்பு கவுனி இந்த மாதிரியான வகைகள்லா போட்டோம்னா இ இது வந்து ஆ யான கவுனி அப்டின்றது பாத்தீங்கன்னா ஒரு ஆளு ஒயரத்துக்கு யானையே உள்ள பூந்துச்சுன்னா கூட அ து யான இருக்குறது தெரியாதா அந்த அளவுக்கு அந்த நெல்கள் வந்து அவ்வளவு ஒயரமா வளருமா. அந்த மாதிரி இருக்கிற மாதிரியான பயிர் வகைகள்லா நம்ம பயிரிடும் பொழுது ஆ அதிகமா இந்த வெயிலோ மழையோ இல்ல வேற ஏதாவது தாக்குதல் நம்ம இந்த ஆ இயற்கை பேரிடர்லா வந்து பாத்தீங்னா அந்த மாரி நேரத்துல அப்புறோ வந்து நம்மளுக்கு தண்ணி வந்து அ வயல்வெளியில வந்து தேங்கி இருந்துச்சுன்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறோ நம்ம நெற்பயிருக்கு வந்து தண்ணி ரொம்ப தேங்கக் கூடாது அந்த மாதிரியான சீசன்ல கூட இந்த மாரி பாரம்பரிய ரகம் வந்து நம்ம வைக்கும் பொழுது அது வந்து அழுகி போகாது இப்ப வறட்சி காலங்கள்லயு நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து இல்லன்னா கூட அந்த பயிர்கள் வந்து தாக்கு புடிக்கு அப்டின்ற மாரி சொல்றாங்க
சரி சரி
ம் நீங்க எந்த மாதிரியான பயிர்கள் வந்து பயிரி டப்போறீங்க
நா வந்து என்ன சொல்றதுன்னா அந்த நெல்லுதா ஃபஸ்ட்டு நீங்க சொன்ன மாரிதா நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோ அவங்களு அப்பிடிதா சொன்னாங்க. ஆனா நம்ம ஊர்ல அது வெளையுமா என்ன அப்டின்னுதா கொஞ்சோ டவுட்டா இருக்கு
கண்டிப்பா வெளையும்ப்பா. ஆ இப்போ நீங்க பக்கத்துல உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் அந்த அது சம்பந்தமான இது எதுவுமே கெடையாதா?
பக்கத்துல இருக்காங்க அந் த விவ இயற்கை விவ சாயோ ஒருத்தவங்க பண்றாங்க. அவங்ககிட்டதா கேட்டோ ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா நல்ல விதமான கருத்துக்களதா சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஆர்கானிக் விவசாயோ வந்து சில கஷ்டங்கள் இருக்குமா ஆனா இத சமாளிக் கதா நம்ம என்ன பண்ணணு அப்டின்னு சொன்னாங்க ஏன்னா ரசாயன உரோ இதெல்லா ஆரம்பத்துலேயே வந்து நெறைய மகச்சூல குடுக்கு ஆனா இயற்கை முறையில வந்து கொஞ்சோ அத யூஸ் பண்றனால கொஞ்ச கம்மியான மகசூலதா குடுக்கு அப்டின்னு சொன்னாங்க
ஆமா ஆமாம்ப்பா அதுதா இப்ப பாத்தீங்ன்னா நம்ப சில பயிர்கள் வந்து தண்ணியே தேவப்படாது எல்லா காலநிலையிலு அது மாற்றத்திலயு வளரு அப்டின்றா மாரி சொல்றாங்கல்ல அந்த மாரி ட்ரை பண்ணுங்க இன்னொன்னு என்னன்னா நம்ம வந்து அந்த பயிர்களுக்கு நெறைய மரு மருந்துங்கள வந்து அதிகமா தெளிச்சு நம்ம செய்யும்போது அந்த பயிர்களோட குணாதிசயங்கள்ல இருந்து அந்த மண் வளமு கொஞ்ச கொஞ்சமா கொஞ்ச கொஞ்சமா மாறி அடுத்து நம்ம மாத்தி மாத்தி இப்போ மாத்தி மாத்தி பயிர் வைப்பாங்க இப்போ ஒரு ஒரு சீச னுக்கு வந்து ஆறு மாசோ இந்த பயிரு ஆறு மாசோ அந்த பயிரு அப்டின்னு மாத்தி மாத்தி வைப்பாங்கல்ல அப்டி வைக்கிற மாதிரி இருக்க பயிர்கல்லா வந்து பாத்தீங்ன்னா எதுக்குனா அந்த ஒரே மாதிரியான பயிர்கள் வச்சாலு நம்பளுக்கு வந்து நெலத்துல வந்து மகசூல் கெடைக்காது. அதனாலதா அந்த மாரி ஆல்டர்நேட்டிவா வப் பாங்க அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்ன்னா இந்த நம்ம பயிர்களுக்கு மருந்து தெளிக்கிறோன்னா அந்த மருந்துங்க வந்து மண்ல ஊறி ஊறி மண்ணு வந்து காலப்போக்குல வந்து அதோட சத்த எழந்துரு. அதனாலதா அவங்க அப்டி சொல்லிருப்பாங்க அதுல இருந்து மீட்டு நம்ம எடுத்துட்டு வரணுன்னா கிட்டத்தட்ட அஞ்சுல இருந்து ஒரு எட்டாண்டு காலங் கூட ஆகு. நம்ப இயற்கை விவசாயத்துக்கு நா மாற போறே எனக்கு வந்து இந்த மண்ணுல வந்து இயற்கை விவசாயோ பண்ணணு அப்பிடின்னு நம்ம நெனைச்சோம்னா கூட அந்த மண்ணோட தன்மைகள் வந்து ரொம்பவே மாறி இருக்கு
ஆமா ஆமா நீங்க சொன்னமானிக்குதா நீங்க சொல்றதுதா கரெக்ட்டு ஆனா எனக்கு என்ன ஆச்சுன்னா அவங்க பக்கத்துல உள்ளவங்க என்ன சொன்னாங்கன்னா ஆ முதல் மூன்று வருஷங்களுக்குதா மண்ணு பக்குவமா வர வரைக்கு அந்த மாரி இருக்கு வெளைச்சல் குறைவா இருக்கு அது மட்டு இல்லாம இதுக்கு வந் து ஆள்கூலியு ரொம்ப அதிகோ ஆ கள எடுக்கணு இயற்கை உரங்கள தயாரிக்கணு இதுக்கெல்லா நெறைய ஆள் தேவப்படுவாங்கன்னு சொன்னாங்க.
ம் ம் அதனாலதாம்ப்பா நீங்க என்ன பண்ணனுன்னா இப்போ உங்க பக்கத்துல இருக்கற அந்த அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங்ல அந்த ஆஃபிசர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா மண் வளம் வந்து எப்டின்றத டெஸ்ட் பண்றவங்க அவங்ககிட்ட போயிட்டு நீங்க ஆ டெஸ்ட் பண்றதுக்கு கூப்டீங்கன்னா அவங்க வந்து பாப்பாங்க. பாத்துட்டு எந்த மாதிரியான மண்ணுக்கு உங்க உங்களுக்கு பயிருக்கு ஆ பயிர் வைக்க போறீங்க உங்க மண்ணுக்கு எந்த மாதிரியான பயிர்கள் வைக்கலா எவ்ளோ தண்ணி ஊத்தலா அந்த மாதிரியான விஷயங்கள்லா உங்களுக்கு வந்து எடுத்து சொல்லுவாங்க. இப் அந்த மாதிரி நீங்க வேண்ணா ட்ரை பண்ணி பாருங்களே
சரி சரி சரி அதே மாதிரி இந்த பூச்சிக்கொல்லிக்கெல்லா நம்ம வந்து ப்போ நா வந்திருக்கே உங்க உங்க தோப்புக்கு உங்க வயலுக்கு வரம்போம்போது உங்க அப்பா என்ன சொன்னாங்கன்னா பூச்சிக்கொல்லி மருந்துக்கு வந்து எப்பிடி அந்த பூச்சிகள எப்பிடி சமாளிக்கணு அப்டின்னா ரசாயன மருந்து அடிச்சா உடனே பூச்சி செத்துரு ஆனா நம்ம வந்து ஆர்கானிக் இவஸ் வி இ இயற்கை மூ மூலம் பயன்படுத்துறது வந்து அதுக்கு என்ன சொல்றாங்க அந்த பஞ்சகவ்யோ வேப்பெண்ணெ அந்த கரைசலெல்லா நீ பயன்படுத்தணும்மா நீ தெளிக்கணும்மா அப்டின்னு எனக்கு சொன்னது நியாபக இருக்கு அது எல்லா எங்க வாங்கணு?
ஆ அதெல்லா நம்ப அவங்கவுங்க இப்ப கிராமப்புறங்கள்லயே வந்து பஞ்சாயத்து போர்டு அந்த மாரில்லா இருக்கும் பாத்தீங்களா அங்க போய்தா வாங்கற மாதிரி இருக்கு அதுக்குன்னு வந்து கவர்மெண்ட்டு அலாட் பண்ணி வச்சிருப்பாங்க அவங்கவுங்க ஏரியால ஒரு சிலதெல்லா வந்து கெடைக்காத பொருட்கள்லா வந்து நம்போ ப்ரைவேட்டா வாங்கற மாதிரி இருக்கு ஆ வெளில கிராமத்திலிருந்து வெளில வந்து வாங்கற மாதிரி இருக்கு அந்தந்த ஏரியால வாங்கறதுதா பெஸ்ட்டு இப்போ வந்து நெறைய பேர் வந்து பாத்தா ஃபோன்லயே வந்து இப்போ ஃபோன் வந்து நல்லா ஆ இதுவானதுனால ஃபோன்லயே வந்து என்ன பண்றாங்கன்னா ஆ டெலிகாலர் நெறைய பேர் வந்து இந்த மாதிரியான ஒரங்கள் இருக்கு இந்த பூச்சிக்கி இந்த ஒரோ இருக்கு அப்டின்னு மார்க்கெட்டிங்கே பண்றாங்க விவ சாயிகள தேடி கண்டுபிடிச்சு மா மார்க்கெட்டிங் பண்றாங்க அந்த மாதிரி இருக்கவங்ககிட்டயு வாங்கி நம்ப யூஸ் பண்ணலா. ஆ மொ மொத்தத்துல எனக்கு தெரிஞ்சு இப்ப இயற்கை விவசாயம் பண்றது நல்லது. உங்களோட பூமி எந்த மாதிரி இப்போ வெப்பமான பூமியா, வறண்ட காலன் வறண்ட கால நிலத்துக்கு ஏத்த மாரி பாத்தீங்ன்னா இந்த கம்பு, சோளோ, கேழ்வரகு இந்த வரகு, நிலக்கடல, பருத்தி, எள்ளு இந்த மாதிரியான பயிர்கள் வந்து நீங்க ஆ யூஸ் பண்ணிக்கலா. அந்த மாரி உங்களுக்கு வறண்ட நிலமா இல்ல எப்பிடி இருக்கு
எங்களுக்கு எப்டின்னா பாதி நாளு நல்ல செழிப்பா இருக்கு பாதி நாள் வந்து கொஞ்சோ வறண்ட நெலமா இருக்கு சம்மர் சீசன்லா ஆரம்பிச்சுச்சுனா அப்டிதா இருக்கு
ஓ மிதமா இருக்குமா உங்கள்க்கு
ஆமா மிதமா இருக்கு
அப்பன்னா வந்து நீங்க என்ன பண்லான்னா நெல்லு, கரும்பு, வாழ அப்றோ வந்து இந்த மக்காச்சோளோ, தொவரம் பருப்புல்ல அந்த மாதிரியான பயிர்கள வந்து விளைவிக்கலாம்ப்பா நீங்க
சரி சரி கண்டிப்பா கண்டிப்பா அதே மாரி இன்னொன்னு கேக்கனு நெனச் சே ம் நம்ம பயிரிடதுக்கான ஐடியா வந்துட்டு ஆனா என்ன நம்ம பயிரிட்ட எல்லா பொருட்களையுமே வந்து தரமான முறைல இருக்கணு அதே சமயத்துல வந்து நம்ம வந்து அந்த விற்கிற பொருள் அ வா அ விளைவித்த பொருள வந்து மார்க்கெட்டிங் பண்ணணுல்ல அதுக்கு வந்து எங்க கொண்டு போடுவாங்க இந்த மாரி காய வெஜிடபிள்ஸ்லா என்ன பண்ணுவாங்க எங்க கொண்டு போடுவாங்க பக்கத்துல நியர்பை எதா ஷாப் இருக்கா மார்க்கெட் இருக்கா இல்லட்டா ம் ம் விக்கிறவங்க வந்து வாங்கி கொண்டு விப்பாங்க மொத்த வியாபாரிக ள் வந்து மொத்தமா வாங்கிட்டு போவாங்கலா எந்த மாரி ஏனா வந்து நமக்கு வந்து விக்கிற பொருள் வந்து இப்ப வந்து எல்லா வந்து அவுங்க நல்ல விவசாயம் பண்றாங்க நல்லாருக்காங்க ஆனா வந்து அவுங்க என்னனா எதுவ்மே க கடைக்காத மாதிரி சொல்றாங்கல அதுதா கொஞ்ச டவுட்டாருந்துச்சு வேற ஒன்னு இல்ல
அப்டிங்கப்பா அது வந்துப்பா இப்போ நம்ம அரசு வந்து கொள்முதல் பண்ணுவாங்க பாத்தீங்ளா இப்ப நம்ம நியூஸ்ல கூட நெறைய பாப்போ அரசு வந்து சரியான இது குடுக்ல கொள்முதல் பண்லா அப்டி இல்லன்னா இப்பல்லா வந்து என்னன்னா ஹ எல்லாமே ஆன்லைன்ல பண்றாங்க இப்போ ஒரு விவசாயிங்கன்னு இருந்தாங்கனா இப்ப நெல்லு நெல்லு இப்போ பாரம்பரிய அரிசி சொல்லியிருந்தல்ல அதையே வந்து பாத்தீங்னா ஆன்லைன்லயே விற்பனை நேரடி விற்பன பண்ணும்பொழுது நமக்கு வந்து இடைத்தரகர்கள யாருமே இல்லாதனால நமக்கு வந்து நம்மளோட லாபத்த நம்ம நேரடியா பாக்கலா ஆனா அரசோ இல்ல மத்த தரகர் மூலியமா நம்ம அந்த பொருட்கள விக்கும்போது இப்போ சந்தைல வந்து பாத்தீங்னா ஒரு பொருளோட வெல வந்து பத்து ரூபா இருக்குனா நம்ம கிட்ட வாங்குறது அம்பது பை சாக்கு தா வாங்குவாங்க கை மாறி கை மாறி கை மாறி எத்தனை இடைத்தரகர்கள் இருப்பாங்கன் சொல்ல முடியாது அதுனால அரசு வந்து ஓரளவுக்கு வாங்குவாங்க இருந்தாலு நம்ம நேரடி விற்பன இந்த மாரி ஆன்லைன் பிஸ்னஸு இந்த சந்தைல போயிட்டு நம்மளே நேரடியா வந்து சந்தைல விற் பன செய்றாங்க பா காய்கறிகளா இருந்தா பழங்களா இருந்தா நம்பளே சந்தைல விற்பன பண்லா அந்த மாதிரில்லா பண்லா இல்ல எனக்கு அவ்ளோ அலச்சல் பட்டுக்க விருப்பொ இல்ல அப்டின்னா நீங்க அரசு கொள்முதல் செய்றாங்க பாத்தீங்ளா அந்த மாதிரி கரெக்டான இடைத்தரகர்கள் ரொம்ப இல்லா த அளவுக்கு நேரடி வர்த்தகம் எதாவுது இருந்துச்சுன்னா அதுல பாருங்கப்பா
ஆ சரி இது எப்டி நமக்கு வந்து ஓரளவு நமக்கு ஓரளவு அமௌண்டு வருல்ல ரொம்ப லோவா கேப்பாங்களா எப்டி மீடியமா கேப்பாங்களா?
கண்டிப்பாப்பா வரதுக்கு வாய்ப்புகள் நல்லாவே இருக்கு ஆ பாருங்க நீங்க பக்கத்துல அக்கத்துல விசாரிச்சு பாருங்க இப்ப நா உங்க பக்கத்து ஏரியா அப்டின்னா கூட இல்ல பக்கத்து கிராமமா இருந்துந்தா கூட உங்களுக்கு எல்லாமே வந்து நானே செஞ்சு குடுத்துருவே நா தூரமாயிட்டே அதுவு இல்லா ம நகர்புறத்துக்கு வேற வன்ட்டெனா இன்னுமே சுத்தமா என்னால இது பண்ண முடியாது செரிப்பா நானு விசாரிச்சு ஃப்ரெண்டு கிட்ட விசாரிச்சு சொல்றே இப்பத்திக்கி கொஞ்ச வேல இருக்கு அப்றம் பண்ணட்டுமா
ஆ சரிப்பா சரிங்க சரிங்க ஓகே ஓகே ஓகே சிஸ்
ம் பாய்மா